தோழி
ஹலோ
தோழி வணக்கம்
ஆ வணக்கம்ப்பா
எப்டி இருக்கிங்க தோழி
ஆ நல்லா இருக்கம்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி சாப்ட்டிங்களா
ஆ சாப்ட்டேம்ப்பா என்ன சாப்ட்டீங்க நீங்க
நா சாம்பார் கறித்தொக்கு தோழி நீங்க என்ன சமச்சீங்க
ஆ இன்னைக்கு எனக்கு மாமனாருக் இறந்த நாளு இருவதாவது வருஷத்து இன்னைக்கி வந்து பிரியாணி செஞ்சு எல்லாருக்கு சாப்ட்டோம்ப்பா
வீட்லயே செஞ்சிங்களா தோழி
ஆ வீட்லையே செஞ்சு எல்லாருக்குமே உறவினர்கள் எல்லா கூப்ட்டு போட்டு வீட்ல தா முடிச்சோ முடிச்சுட்டு இப்போ தா ஃப்ரீயா ஒக்காந்துட்டிருக்கோ
இன்னு பாரம்பரிய பாப்பீங்களா தோழி இது இது பண்றதுக்கு என்னென்ன பண்ணீங்க
எப்போவுமே வந்து எங்க வீட்டுக்காருக்கு வந்து அவுங்க அப்பா மேல ரொம்ப பட்று அதுனால அவங்க காலைலயே வந்து ஒரு பத்து பேருக்கு அவுங்க ஏஜ் குரூப் அவங்க அப்பாவோட ஏஜ்ல இருக்கறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி குடுப்பாரு காலைல டி ஃபன் வாங்கி குடுத்துருவாரு மதியானோ வந்து ஆஸ்யூஷ்வல் நம்ம சாப்பாடு செஞ்சுட்ருப்போ அப்போ அவுங்க அத்தைங்க அனுமா இங்க பக்கத்துல இருக்கறவங்களா எல்லா கூப்ட்டு ஒரு படையல் மாறி போட்டு அவுங்களுக்கு சாப்பாடு குடுத்து அனுப்புவோ எல்லாருமேச் த்திருந்து வழிபடுவோ எல்லாருமே பசங்க ஆ ஹஸ்பெண்ட்டு மாமியார் எல்லாருமே இந்து அவுங்க சாமியா ஒரு கு கும்ட்டுட்டு ஆ மத்தவங்களுக்கு சாப்பாடு குடுப்போ ம்
சரி நீங்க எந்த சாமிய கும்புடுவீங்க தோழி அதிகமா
நான் வந்து முருகர் பக்தர்க்கா
முருகர் முருக ஆமா முருங்க முருகர் பத்தி ஏதாச்சு தெரிமா தோழி உங்களுக்கு
முருகர்னா எனக்கு ஒரே ஒரு மனசுல எனக்கு ஒன்னே ஒன்னு தா அவர பத்தி பெரியா தெரிஞ்சுக்க மாட்டே நானு ஆனா அவர நம்பனவருங்கள யாரு கைவிட மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கைல இன்னைக்கு வர நா முருகர மட் டு நெனச்சுட்ருக்கே
ஆனா அவர் எது எப் எப்டி வ எப்டி எதுனால வந்து அப்டி சொல்றாங்க அத அத பத்தி உங்களுக்கு தெரியுமா தோழி
இல்லப்பா அவர் வந்து அன்பானவர் அவருகிட்ட கோச்சுக்கினா கூட அந்த அந்த கோவத்த கூட ரொம்ப ரசிச்சு பாரு அதனால எனக்கு வந்து அந்த தெய்வத்த வந்து மறுக்காம இன்னைக்கு வரயு முருகர மட்டு மனசுல நெனச்சு கும்புட்டு இருக்கப்பா
அதா தோழி அது பத்தி உங்களுக்கு எதாச்சு ஒரு நிகழ்வு நடந்திருக்கா உங்களோட வாழ்க்கைல
நெறைய நடந்திருக்கு அப்பா நெறைய நடந்திருக்கு சொல்லிட்டே இருக்கலா நெறைய நடந்திருக்கு முருகர் ஏதோ ஒரு கிட்டத்த நாங்க வந்து எங்களோட கடவுள் வந்து குலதெய்வோ வந்து ஆ ஞ்சிநேயரு ஆஞ்சிநேயரு தா நாங்க கும்புடுவோமே அப்ப கும்ட்டுட்ருக்க குமோது ம் ஒரு காலகட்டத்துல எங்க மாமியார் வந்து சொல்லிட்டாங்க இத முருகர்ல்லா கும்பட கூடாதுன்ட்டு அப்பையு அதையு மீறி நா ஒரு நாள் வந்து எனக்கு முருகர்னா ரொம்ப புடிக்குன்னா நா கோயிலுக்கு போயிட்ட முருகர போய் வழிபட்டுட்டு வரதுக்காக நா கோயிலுக்கு போன அப்ப நா நா மனசுல நெனச்சிட்டே இருந்த முருகா உன்னை வந்து கும்ட வேணான் றாங்க நீதா எ தெய்வமா எ மனசுல உக்காந்துட்ட இது இந்த குழப்பத்துக்கு எ க்கு இதுக்கு எதன தா தீர்வுங்க போது நீங்க நம்பனா நம்புங்க அவர் கையில இந்த வேல் வந்து விழுந்துச்சு எனக்கு அன்னைக்கு தா நா வந்து நா இருக்கே நா உனக்கு வந்து எப்பமே நா பாதுகாப்பா இருப்ப நீ என்ன நம்பி வந்துட்ட அன்ற அந்த நம்பிக்க வந்து அன்னைக்குதா எனக்கு வந்து ரொம்ப கை கொடுச்சு அன்னைலேந்து யார் சொன்னாலு சரி எனக்கு வந்து இஷ்டதெய்வம் வந்து முருகர் தா இந்த மாரி நெறைய நடந்துருக்கு ரொம்ப கஷ்ட காலத்தில ரொம்ப எங்க வீட்டுக்கார்ல பிஸ்னஸ் ரொம்ப அடிப்படும் போது சாமி கிட்ட போய் உக்கானு அழுதுட்டுலா இருக்குவே நானு என்னடா இப்டி ஆயிடுச்சேன்னு எனக்கு ஒரு ஆறுதலே கடவுள் தா இல்ல அந்த மாரில்லா நெறையா எனக்கு நடந்திருக்குப்பா அதனால எனக்கு அந்த க கடவுள் நம்பிக்கைன்றது ரொம்ப அதிகோ
நல்லது தோழி நம்ப கடவுளுக்காக நீங்க சொல்றது அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தோழி
நான் வந்து விரதமோ எனக்கு வந்து எனக்கு வந்து ஒடம்பு செர்ல எனக்கு நா விரதல்லா இருக்க மாட்ட சாமிக்கு விரதல்லா ஒரு காலத்துல இருந்த நா இப்ப இருக்க முடியல அது அதாவது மனசார அன்பா சாமிய கும்ட்டு நீ நீ அவரு அவர் கூட நீங்க பேசனாவே ஆட்டோமேட்டிக்கா கடவுள் நம்ம கூட இருப்பார்
சுழிதான தோழி என்ன ஒடம்புக்கு என்ன தோழி
ஏ எனக்காப்பா இது டயாபெட்டிக் இருக்குப்பா சுகர் இருக்குங்க சின்ன வயசுலே வந்துருச்சு எனக்கு ட்வெண்ட்டி ஃபைவ்லே வந்துருச்சு செகண்ட் பேபி இருக்கும் போதே எனக்கு வந்துருச்சு கிட்டத்தட் எனக்கு தேட்டி சிக்ஸ் இயர்ரு அதனால இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷமா நா டேப்லட் சாப்டுட் தா இருக்கேன சோ எனக்கு அந்த் ஆமா பா அதெல்லா பிரச்சனைங்க இருக்கு இர்ந்தட்ருக்கும் போது தா பாத்தே நான்
தோழி இப்ப நீங்க மாத்த
சொல்லுங்க அ ஆ டெய்லி டேப்லெட் எடுக்குறன்ப்பா
எத்தின வர்ஷமா போட்டுட்டு இருக்கீங்க எதாச்சு இருக்குறவங்களுக்கு அம்மா அப்பா இருக்றதுனால வந்துச்சா இல்ல உங்களுக்காவே வந்துச்சா தோழி
இது வந்து அம்மா அப்பா கொனட ஃபிஃப்டி இயர்ஸ்கு அப்பறொ தாப்பா வந்ச்சு அவுங்கலா வந்து ஏஜ்ல தான வந்தது ஏஜ் பார் ஆாயட் அப்புறந் தா வந்தது எனக்கு வந்து சின்ன வயசுலே வந்தது வந்து நான ஒரு காரணொ வந்து நெறைய சாப்ட மாட்டே காலைல ஸ்கிப் பண்ணிடுவே காலைல டிஃபன் எடுக்க மாட்டே ஆ ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டே ஒரு நாள் ஃபுல்லா கொட பட்னியா கூட இர்ந்துர்வே அந்த மாரி இருந்து இருந்து இருந்து ரொம்ப வீக் ஆய்ட்டே பாடி ரொம்ப வீக் ஆய்ட்டு வீக் ஆய்ட்டு தா எனக்கு அந்த டயாபெட்டிக் வந்து சீக்கரொ வந்தது ஃபுட்டுனால வந்தத்தா
சாப்டாம இருக்கற்துனால ஏ தோழி நீங்க சாப்புடாம இருந்துருக்கீங்க இத்தினி நாட்கள்
டீச்சரா ஒர்க் பண்ணிட்ருந்தம்பா அப்ப வந்து பசங்க வந்து காலைல ரெண்டு பசங்க ரெடி பண்ணி கூட்டிட்டு போனு எனக்கு டைம் இல்ல சாப்புட்றதுக்கு அப்டியு போய்டா கொட ஸ்கூல்ல டைம் இருந்தா சாப்டுவே இல்லனா ஸ்கிப் பண்ணிடுவே மத்யான்த்துல ஒர்க் அதிகமா இருந்துச் சுனா அதையு ஸ்கிப் பண்ணிடுவே சேர் அப்றோ சப்ட்டுக்லா அப்றோ சாப்க்லா அப்டே டைம்‌ பார் ஆய்டு சோ அந்த மாரி நா ஒடம்ப் கெடுத்துக்குட்டே தா ஜெனிட்டிக்னா நானாப்பா டி டி எட் எம் ஏ எம் மெடு
நீங்க டீச்சரா ஓக் பண்ணிட் இருந்தீங்க இப்ப ப்ரஸன் ஓக் பண்றீங்ளா தோழி
இப்ப ஒர்க் பண்ணிட்ருந்தம்பா ஒர் த்ரீ மந்தா வந்து டெட்ட ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் பாஸ் பண்ணிட்டே பாஸ் பண்ணனால இப்போ செகண்ட் எக்ஸாம் எல்ஜிபில் டெஸ்ட் வந்து ஜூலைல வரதுனால இப்போ மூனு மாசொ லீ்வ் போட்டு படுச்சுட்ருக்க வீட்ல ம் நீங்க என்ன பண்றீங்க
நாம் எம் பி ஏ முட்ச்சிருக்க தோழி
எங்க ஒர்க் பண்ணிட்ருக்கீங்ளா
இல்ல தோழி இப்ப நா வந்து ஓக் பண்றது கெடையாது எனக்கு அஞ்சு மாச கொழந்த இருக்கு
அ அ அ
இப்போ அ பாப்பா பொறந்ததுக்கப்றோ நா வந்து வோக்க க்வுட் பண்ணிட்டு நிறுத்திட்டு வீட்ல தா தோழி இருக்க
சேரிங்ககா சேரி கொழந்தைங்ள பாத்துக்றீங்ளா அ செகண்ட் பேபியா ஃபஸ்ட் பேபிங்ளா சேரிபா சேரி
பதினாலு வயசு ஆகுது தோழி
எங்க இருக்கீங்க நீங்க
சென்னை தா தோழி
சென்னைங்ளா நீங்க சென்னைல எங்க இருக்கீங்க
சென்னைல தா தோழி இருக்கோ
அதா சென்னைல எங்க இருக்கீங்க எந்த ஏரியால
சென்னை தா தோழி ஏரியாலா கெடையாது தோழி
இல்லப்பா சென்னைல இப்போ இப்ப எங் வீ எங்க அக்கா வந்து அ ச இதுல இருக்குறாங்க வலசரவாக்கம் எங்க அண்ண வந்து இதுல இருக்காங்க ம் காஞ்சிபுரதுக்கு மேல என்னது மாங்காடு அப்பறோ இன்னொரு அக் ம மாங்காடுல இருக் காங்க இன்னொரு அக்கா வந்து இது அண்ணா நகர்ல இருக்காங்க
புரியிதுங்க தோழி எனக்
ஆ அந்த மாரி கேட்டே வ இங்க இருக்கீங்ளான்ட்டு
புரியிது தோழி ஆனா எனக்கு கரெக்டா தெரியில
ம் ம் ம் சேரி சேரி என்ன சாப்ட்டிங்க
நா சாம்பாரு கறிதொக்கு சாப்ட தோழி
சேரிங்க சே
நீங்க கறி சா சாப்டுவீங்ளா தோழி
நா மோஸ்ட்லி நான்வெஜ் எடுக்க மாட்ட பா என் நான்வெஜ் புடிக்காது வெஜ்டேரியன் தா நெறையா காய்கறிங்க சாப் எனக்கு வந்து வெஜ்டேரியன் ரொம்ப புடிக்கு நெறையா காய் சாப்புடுதா அது ப்ராக்டிஸ் ஆய்டுச்சு சுகர்னால ஆ அது நான்வெஜ் நெறையா ஸ்கிப் பண்ணிட்டே பண்ணிட்டு ஆ நெறையா காய் கீரைங்க எடுக்குறதுனால எனக்கு அந்த டேஸ்ட்லே போய்ட்டே நான்வெஜ் புடிக்காது ஆமா மோஸ்ட்லி புடிக்காது சாப்ட மாட்டே
சாப்ட்டு சாப்ட்டு அது உங்களுக்கு புடிக்க ஆரம்மிச்சுருச்சு
ஆமா ஃபிஷ்ஷு மட் ட்டு தா சாப்டுவே நான்வெஜ்ஜுல வந்து ஃபிஷ்ஷு மட்டு தா எடுப்பே நானு வேற எந்த மீட்டு எடுக்க மாட்டே ஆ ஆ
நம்மளுக்கு மீட்டு தா தோழி எனக்கு மீட்னா ரொம்ப புடிக்கு ரொம்ப புடிக்கு தோழி வெஜ்ஜுன்றது நான்வெஜ்ஜு இந்த கீர வகைகள் அதல்லாமே வந்து பா நீங்க சொல்ற மாரிதா நா வந்து ஒரு
ம்
ஆ் சின்ன சின்ன வயசுல இருந்து ஒரு லெவன்த்து படிக்கிற வரைக்குமே அப் டி இருந்தே லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே இப்போ அந்த லெவன்த் முடிச்சு நா டுவெல்த்துக்கு வரம்போதுல இருந்து இப்ப ஃபுல்லா வந்து வெஜ்ஜு சாப்டாம நான்வெஜ்ஜே சாப்பிட்றது ஸ் கோயிலுக்கு போக போகாம இருக்கிறது அதெல்லாமே பழகிர்ச்சு தோழி அதுக்கு முன்னாடி வீட்ல அம்மா என்ன சொல்றாங்களோ அதே கேட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தே
ம் ம் ம்
இப்ப அத அப்டியே வந்து எப்டி சொல்றது போற காலகட்டத்துல எல்லாமே ஒன்னொன்னா விட்டு வர மாரி ஆயிருச்சு தோழி
ஓகே ஓகே இல்லல்ல நம்ம வயசு ஆவ ஆவ ஒரு சில சமையல்ல நமக்கு புடிச்ச சமையல் கூட புடிக்காது போயிடு அந்த பிரக்னன்சி டைம்ல ஸ்மெல்லிங்கு புடிக்காது ரொம்ப ஆ அந்த டைம்ல தா நெறையா மோஸ்ட்லி நானு எதோ ஒமிட் பண்ணது அது எல்லாமே இது வேண்டா அது வேண்டான்ற மாரி
எனக்கு அந்த மாரி பிரெக்னன்சில எது இல்ல தோழி பிரெக்னன்சி நார்மலா தா போச்சு
எனக்கு பிரக்னன்சி டைம்ல வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்ப அதிகோ எனக்கு ஓவர் ஜஸ்ட்டு வ வாட்டர் குடுச்சா கூட வந்துரு வெளிய அந்த சாதோ சாதோ கொதிக்கு இல்லைங்களா அந்த ஸ்மெல்லு கூட புடிக்காது எனக்கு வாமிட்டிங் வந்துரு வாமிட்டே கண்ட்ரோல் ஆவல நாளைக்கு பேபி பொறக்குதுனா இப்போ கூட வாமிட் பண்ணிட்டு தா நான் பேபிய பெத்து
கடவுள் புண்ணியத்துல அந்த மாரி எனக்கு இல்ல
பரவால்ல அதுதா கடவுள் கு புண்ணியந்தா உங்களுக்கு அதெல்லா இல்லாத நல்லா வந்துச்சு ம்
அது எதுமே இல்லாம நா வொர்க் பண்ணிட்டு தா தோழி இருந்தே அ பாப்பா பொறக்கற ஒரு பிரைவேட் கம்பெனி தா தோழி
சரிப்பா சரி
நன்றி தோழி தோழி ஒரு கொஞ்சோ சின்ன வேல வந்துச்சு
ஓகேப்பா ஓக்கே ஆ தேங்க் யூப்பா ம்